ஹலோ
ஹலோ
கேக்குதா
கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க என்ன பண்றீங்க
சாறு குடிச்சிட்டு இருக்கேங்க
சாறு குடிச்சு ஓ ஜூஸ் குடிச்சுட்டு இருக்க சேரிங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டங்க நீங்க
ஆ சாப்ட்டங்க எப்ப எந்துச்சீங்க
நா வந்துட்டு எட்டே முக்காலுக்கே எந்துருச்ட்டேங்க
அப்டிங்களாங்க செரி செரிங்க அப்றோ வீட்ல எல்லாரு என்ன பண்றாங்க
என் தங்கச்சி வந்து அவளோட தோழி வீட்டுக் போய்ட்டா
ஆ
அப்பா வேலைக்கு போய்ட்டாங்க அம்மா வந்துட்டு சமைக்கணு சமைக் கனு சொல்லிட்டு சமைக்காம சும்மா உக்காந்துருகாங்க
அப்டிங்களாங்க
ஆமாங்க எங்க அம்மாக்கு வந்துட்டு அ என்ன சொல்லுதுங்க ஐஸு வேணுமாங்க நா வாங்கிட்டு வந்தே அதனால எங்க அம்மாவுக்கு வேணு வேணு சொல்லிட்டு இருக்கங்க அதனால எங்க அம்மாவுக்கு போய் ஒரு அது இல்ல எங்க இல்லங்க ஐஸ் வாங்க ரொம்ப தூர போனுங்க அதனால போய் பக்கத்துல போய் ஒரு ஆ இன்னொரு சாரு வாங்கிட்டு வந்து குடுத்துட்டாங்க
அவ்ளோதாங்க
ம் நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா வன்ட்டு இல்லங்க நா இன்னியு சாப்டவே இல்ல நா உங்கள்ட்ட போய் சொல்லிட்டே
அதாங்க நா அப்பயே நெனச்சங்க எ எப்டியு இந்த புள்ள எந்திருச்சிருக்காதே எப்டி சாப்ட்டாங்க தண்ணி
அதாங்க பன்னெண்டு மணிக்கு தாங்க எந்திச்சே அப்பறமா வீ ட்டுல வந்துட்டு ஒரே குடும்ப குடும் நண்பர்கள் இருந்தாங்க
ஆ
அவுங்களோட பேசிட்டு
ஆ
சேரி இந்த ஒ அவுங்களுக்கு கால் பண்ணலா அப்டின்னு உங்களுக்கு கூப்ட்டங்க உங்களிட்ட பேசணுனு எனக்கு தோணுச்சா
அப்டிங்களா செர் செரிங்க
ஆமா உங்களுக்கு எப்ப கல்லூரி தொறக்குது
வர புதங்கெழமங்க
அப்படியா
அதாங்கா இப்ப எங்க அம்மாட்ட சொல்ட்டு இருந்தே வெ ஃபர்ஸ்ட் நாளே ரெண்டு பேரு கொண்டாந்து விட்டுட்டு போங்க
எனக்கு யாருமே இல்ல தனியா போமாட்ட
அ
அப்டின்னு சொல்லிட்டு இருக்க எங்க அம்மா நா வேணா உ கூடயே இருந்துகட்டா
ம்
ஆ ஆ அப்டின்னு கேக்குறாங்க
ஆ இருக்க சொல்லுங்க அவ்வளதா
பெற்றோர்களே கூட்டிட்டு தா வர சொல்லிருக்காங்க
அ
அங்க வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க இருக்கிறவங்க எல்லாத்தையு
மொதல் நாள் ஏதாது ஃபங்க்ஷன் ஏதாச்சு இருக்கா
எங்களோட கல்லூரியில வந்துட்டு பொங்கலு ஓனம் அ அ விழாவ தவிர ஒண்ணுமே இல்லிங்க எதையுமே எதிர்பாக்க கூடாதுங்க
அப்டிங்ளாங்க சரி
போன உடனே புது புதுசா வந்தவங்களுக்குன்னு ஒரு ச விழா நடத்த துவாங்கல்ல அது அது கூட இல்லைங்க
அது இல்ல ஓ
ஆ ஆமாங்க அது நா சேந்த அ அ குழுல வந்துட்டு ஒண்ணுமே இல்லிங்க
ஒண்ணுமே இல்ல நல்லது நல்லது
தனியா கூட எதுவு நடத்த மாட்டாங்க
ம்
வயர் எல்லா இழுத்து போடணு கரண்ட்டு ஷாக் அடிக்கணு வீட்டுக்கு வந்துரணுங்க
சேரிங்க
ஆ அவ்ளதாங்க
இந்த பேக் எல்லா வாங்கிட்டீங்ளா
ஆ வாங்கிட்டங்க
இருக்கீங்ளா
ஆ பைய புக்குல்லா குடுக்க மாட்டாங்கங்க
ம்
அவங்க சொல்லுவாங்க வேன்ணா எழுதி படிச்சிக்க வேண்டிய தா இல்லின்னா படிக்காம ஸ்கூ கோ பா கா இது என்ன பள்ளிக்கூடத்துல எப்படி இருந்தமோ அப்படியே இருக்க வேண்டியதாங்க
ம் நீங்க என்ன பண்லான்ட்டு இருக்கீங்க
நா என்னங்க போவ உக்காருவ எந்திருச்சி வந்துருவங்க
அ
அ அப்டி எதா இருந்தா வேல கெடைக்காதுங்க அப்றோ எங்க அம்மா என்னிய வீட்டுக்குள்ள உட மாட்டாங்க
இப்ப படிச்சி முன்னேருன
ஆமாங்க படிச்சி முன்னேறணு
ம்
ஒரு வலைக்கி போயிர்ணு இந்த ஊர்லே இருக்க கூடாதுன்ட்டு இருக்கங்க நானு
ம்
ம்
சேரிங்க சேரிங்க வேலைக்கு போங்க படிங்க முன்னேறுங்க
ஆமாங்க
இந்த ஊர விட்டு ஓடிருங்க
ஆமா மொத வேலையா அதாங்க பண்ணணு நீங்க என்ன பண்லான்ட்ருக்கீங்க
எனக்கு வந்துட்டு நாலு வர்ஷ படிப்புங்க அது முடிச்ட்டு பேசாம ஏதாவ்து ஒரு பையன பாத்து கல்யாணம் பண்ணிட்டு குடும்ப நடத்லான்ட்ருக்கேங்க
அப்படிங்களா
ஆமாங்க
செரி செரிங்க நல்லத்தாங்
அப்றமா எனக்கு என் புருஷன் காஸ் தரமாட்டா அப்டி சொன்னானா அப்ப வேணா வேலைக்கு போவங்க
ஓ நீங்க இது வாங்கணு அது வாங்கணு சும்மா சும்மா சும்மா கேட்டே இருந்தீகன்னா குடுத்துட்டே இருப்பாங்களா
தரணுங்க நா கேட்டா தரணு
அப்படிங்ளா
எநாமாங்க
ஏரி செரிங்க
அன்த்துக்கு வேண்டியாச்சு கொஞ்சு படிக்கணுங்க அவ்வளதா
ஆ என்னங்க
அதுக்கு வேண்டியாச்சு கொஞ்சோ படிக்கணுங்க அவ்ளதா
ஆமா ஆங்க
ஆமாங்க அப்றோ வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க நல்லார்க்காங்ளா
ஆ எல்லாரு நல்லார்க்காங்க உங்க வீட்ல என்ன சாப்புட்ற ஃப்ரெண்ஸாங்க
தெரிலங்க எங்க அம்மா வந்த்ட்டின் என் தம்பி எதுக்கு போய்ருக்காங்க அங்கப் பள்ளிக்கூடத்துல வந்துட்டு ஏதோ ஃங்க்ஷனாமா அதுக் போய்ருக்காங்க வர்றதுக்கு இங்யு கொஞ்ச லேட் ஆகுங்க வீட்ல எங்க பாட்டி வந்துட்டு எதோ சம்ச்சிர்க்காங்க கீர எல்லா வெச்சுட்டு அதனால சாப்ட மாட்டே
ஆ
வந்து பேசாம இப்ட்யே உக்காந்துட்ருக்கங்க
என்னதா சாப்டுவீங்க
நா வந்துட்டு கோழி கோழிக்கால் அந்த மாதி தாங்க சாப்டுது
அப்பதானே மூஞ்சில பொறு பொறு பொறன் எல்லா வரு
வரட்டு அந்து பாட்டுக் வருது நம்ம பாட்டுக் சாப்புடுவோ
எ எங்க வீட்ல வந்து டபு டப் தொப்புன்னு எங்க அம்மா ரெரட்ருக்கி வீசிட்டே இருக்காங்க
உங்க வீட்ல அத அப்டிதா பண்ணுவாங்க அத விட்ருங்க
நீங் ஒன்னு ஆமா அஹா உளி
ஆமாங்க அப்றோ நீங் வந்ட்டு சமைக்கல்லா கத்துக்குட்டீங்ளா
ம் சமைக்கலா எனக் மொதருந்து தெரிவே ஆன சமைக்க மாட்டங்க
அப்டிங்லாங்க ஏ சமைக் மாட்டீங்க
யாருங்க உக் வந்த போயி நின்னு சமச்சு அ வேண்டா வேலங்க ஏணுனா அப்பத்திக்கி ஏதா வேண்னா மட்டு எனக்கு அளவா செஞ்சு சாப்ட்டு ஓடி வந்துருவங்க
ம் ஆ ஒரு முட்ட ஆம்லெட் போட்றது எப்டி சொல்லுங்க பாக்லா
முட்ட ஆம்லெட் வந்து முட்டைய உடைச்சிக்கோங்க
ஆ
முட்டைக்குள்ள என்ன வேணுமோ போட்டு கலக்கி தோசக்கல்ல போட்டு அப்டி அப்டின்னு திருப்பி தூக்கி வீசிட்டிங்கன்னா
ஆ
முட்ட முட்ட ஆம்லெட் ரெடிங்க
என்னங்க இவ்ளோ இ எளிமையா சொல்றீங்க
அ ஆமாங்க இதே நீங்க பிரியாணி எப்டி செய்ணு அப்டின்ட்டு என்ட்ட
ஆ சொல்லுங்க பிரியாணி எப்டி செய்ணு சொல்லுங்க
நரா பிரியாணி கடைக்கு போங்க பிரியாணி மாஸ்டர்ட்ட கேளுங்க அவுங்க சொல்லுவாங்க
ஆ
அவ்ளதாங்க
என்னங்க அவ்ளதான் சொல்றீங்க
ஆமாங்க இப்போ வந்துட்டு எனக்கு ஒரே கல்யாண கச்சேரியுமா ஆ இதுல இருக்கேனாங்க
ஓ அவதுக்கு கல்யாணமா
ஆ ஒரு கல்யாணோ இல்லங்க இனி வர வெள்ளி கெழம ஆ ஆமாங்க ஏமாத்திட்டாங்க வர வெள்ளி கெழம பொண்ணு மாப்ள பாக்குறாங்ளாமா ரெண்டாந்தேதி வந்துட்டு நிச்சியமாமா
உம்
அப்றம் ஒரு மாதம் கழித்து அடுத்த மாதத்தில் வந்துட்டு இருவத்தி ரெண்டு இருவத்தி மூணு கல்யாணம் வச்சிருக்காங்க
என்ன துணிமணி போட்டுட் போறதுன் தெரிலங்க எங்க அம்மா வந்துட் டு சொல்றாங்க எளிமையா போனா போது ஆட்றக்கெல்லா நீ போக வேண்டா அது எப்டிங்க எப்டி இவ்ளோ நெருக்கமான சொந்தத்துல போய் நா ஆடாம இருந்தா எப்டி ங்க
அதுதான ஆடணு நீங்க ஆடியே ஆகணு ஆடுங்க நீங்க புது துணிலா எடுத்து போட்டு ஆடுங்க
ஆமாங்க கல்யாண பொண்ணுனா அந்த பொண்ணா இல்ல நானானு தெரிய கூடாதுங்க அந்த அளவுக்கு
ஆ அதுவு அவரு வேற ஏமாத்தி வேற ஒருத்தி கல்யாண பண்றாரு அவரு
ஆமாங்க ஆ மேடைல போய் சொல்லணு அந்த பொண்ணு கிட்ட
ம் நா விட்டு குடுத்தனாலதா இப்ப ஒனக் கல்யாணம் ஆகுது அப்டி சொல்லணு
ஆ ஆமாங்க நாள பின்ன அதுக்கப்றோ அவங்க வீட்டுக்கு போனா அந்த புள்ள என்ன துரத்தி வுட்ரு எதுக்கு உங்க மாமா புள்ள இங்கலா வருது வீட்டுக் போ சொல்லு
ஆமா பொண்ணு எப்டிங்கருக் இருக்காங்க நல்ல லட்சணமா இருக்காங்ளா
பொண்ணு வந்துட்டு நல்லா குண்டா இருக்காங்க அது ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சு குடுத்தாங்கங்க அதுலே பொண்ணு வந்து கருப்பாதா இருந்துச்சு அதுவே பவுட்ரு போட்டங்காட்டி தா ப்டி இருந்துச்சாமா நேர்ல வ அதுவு மேக்ப் பாமாங்க நேர்ல வந்து இன்னு கருப்பா இருக்காங்களாமா அப்புறோ முடிவு ஆ அவருக் போதுங்க முடி வந்து நறைய வெச்சிருந்தாங்க அடங்கம் முடி வெட்டிட்டு ஒரு பின்னல்கூட பின்றளவுக்கு முடியிலைங்ளாமாங்க
அவ்வளதாங்க அது முடிஞ்சுபோச்
ஆ அந்த புள்ள எதோ ஒரே ஒரு டிகிரி படிச்சிருக்குங்க வேலைக்குல்லா போலைங்ளாமா வீட்லதா இருக்காங்ளாமா எதோ புள்ளைக்கு பயனுக்கு புடிச்சிருச்சுங்க அவ்ளோதாங் முடிஞ்சுங்க
அவ்ளதா போது
ரெண்டு பேரு நல்லாருந்தா சேரி குடும்பத்துல கொட்
ஆமா அது எப்படி நீங்க இருக் கும்போது குடும்பத்துல குட்டைய கொழப்பா ஒரே நிம்ஷோ இரு எங்க அம்மா கூப்பட்றாங்க
ஆ ஆ ஓகேங்க